ஹலோ
ஹலோ வணக்கம்மா
ஆ ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி கேக்குதா
ஆ கேக்குதுமா எப்டி இரு க
நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்குறீங்க என்ன சாப்டிங்க என்ன சொல்றிங் நான இப்போதா நான் எல்லா வெளியு முடிச்சுட்டு காலைலயிந்து துணி துவைச்சே க்ளீன் பண்ணே அதுக்கப் என்ன வீட்டு வேல கம்மியா சொல்றதுக்கு அதெல்லா முடிச் ச்சி இப்பதா ரெஸ்ட் எடுக்கலான்னு படுக்கிறே என் பேபி தூங்க விட மாட்டேங்குது ரெஸ்ட் எடுக்க மாட்டேங் விட மாட்டேங்குது அது பார்க்குறதுகே டைம் சரியா இருக்கு ஆ ஹா என்ன ஒரு நாள் ரெஸ்ட்க் க இல்ல சாப்புல டீயு பிஸ்கட்டு சாப்பிட்டே
அதுகுள்ள பா குழந்தைய தூங்க வைக்கிறீங்களே அதுக்காக கேட்டே
இல் தூங்க வச்சுட்டு என்ச்சிடுச்சு திரும்ப இப்ப பத்து மணி தூங்க வைக்கணு
அப்படிங்கள் சேரி சேரிங்க நாஅதுவும் இல்லம்மா கொஞ்சோ வெளிய போக வேண்டியதா இருக்கு இன்னு அவர் ரெடி ஆகல சரி ரெடியா ஆ றது இட்டுகுள்ள பேசலா அப்டின்னு தா கால் பண்ணே நா அம்மா வீட்
ஆ ஓகே ஓகே நாங்க கூட இப்ப வெளில போலான்னு இருந்தோ
ஆ
ஆமா இங்க ஆ ஆமா இருக்குறாங்க
இல்ல பாப்பாவ தூங்க வச்சுட்டு விட்டுட்டு போகணுனா
இல்ல இல்ல அவ வந்து க அவ அவ்வளோவா சேட்டாய்க்க மாட்டா அவ வந்துடுவ அவ அவரெல அவ்வளவா சத்தாயக்க மாட்டா அவன நைன் மந்த் பேபி தான்
ஆ ஹ ஆ இல்ல தனியா விட்டுட்டு போறறிங்களே அத சொல்ற
இல்ல இல்ல விட்டுல்லா போக மாட்ட முன்னாடி எங்க விட்டுன்னு போன நா இருக்கு வீட்டுன்னு போனா மனசே வெளிலில போன கூட இந்த மனசு வர மாட்டேங்குது வீட்டு ஞாபகமே இருக்கு கொழந்த ஞாபகமே இருக்கு என்ன பண்றா அதுக் நம்ம கூட்டி ளே போயிடலாம்
ஆமா ஆமா
ம் அதுனால கூட்டள்னு போயிடுற
ம் ம்பசங்கன்னா அவ்ளவுதாமா நம்ம வந்து ஃப்ரீயாருக்கலா அப்டின்னு தோணு‌ ஆனா வந்து நம்ளால அங்க போயி நம் மளால இருக்க முடியாது வெளிய என்ஜாய் பண்ணவு முடியாது ஆ எனக்கே பெரிய பசங்க அவுங்க வெளிய இரு இதாலே எனக்கு மனசு கேக்காது ம் அ க அந்த மாரி இருக்கு
ஆமா கரெக்டா சொன்னீங்க அப்டிதா இருக்
எவ்ளோதான் சேஃபா இருக்காங்க அப்படின்னாலுமே நம்பளுக்கு ஒரு டெங் ச் சொன்ன ஐயோ நம்ம இருந்தா சேஃபா இருப்பாங்க அப்டின்னு
ம் ஆமா ஆமா எப்போலாம் கொஞ்சோ பசங்கள சேஃபா வைக்கிறதே பெரிய டாஸ்க்க இருக்
ஆமா ஆமா கொஞ்சோ சத்தோ அதிகமா இருக்கு தனியா வந்து பேசுறீங்களா
இப்போ இப்போ ஆருமே இல்லயே என் பேபி தான் இப்போ ஓகேயா
ஆ ஓரளவுக்கு ஓக் ஆ ஓகே தாமா
ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி என்னா சமச்சிங்க இன்னிக்கி
அ நா வந்து இன்னக்கி தக்காளி சட்னி தா பண்ண ஆ அதுவே இருக் க்கு வேணுனா டிஃபன் ஊத்திக்கிட்டா சரியா போவு
டிஃபன்ஸ் சாப்பிட்றீங்கமா நீங்க நைட்டுக்கு
ஆமா ஆமா ஆ தோசயோ சப்பாத்தியோ ஏதோ ஒண்ணு நானு எ வீட்டுக்காரரு ஏ மாமியார் மாமனார் நாலு பேர் தா இருக்கோ
ம்
மா கொஞ்சோ அதிகமா சவுண்ட்டு கேக்குதுமா
இப்போ நா சொன்னேல வெளிலில போறோனு நாங்ளு பொருள் கலந்த பொருட்கள்லா போட்ருகாங்க ஆஃபர்ன்னு வெளிலில போலான்னு இருக்குறோ பாத்தா எங் ங்கவே எங்க ஹஸ்பண்ட் இல்ல நா வர்லே அப்டின்னு சொல்லிட்டாரா அதா செம்ம மூட் ஆஃப்ல ஒக்காந்து ஃபீல் பண்ணினின்ரிந்தே ச்ச வெளிலில போ அந்த கெடைக்கிறதே கொஞ்சோ நேரோ அந்த வெளிலில போறதுதா
ஆமா ஆமா இல்ல நீங்க ஏதாவது ரூம்ல வந்து ட்டு டீ வி சவுண்ட்டு கேக்குற மாரி இருக்கு எனக்கு
டீவி சவுண்ட்டு இல்ல அது காத்து சவுண்ட் நா மேல வந்து பேசி நிக்கிற ஆமா அது வேற மசூதில வந் அசான் சொல்றாங்க இங்க
ஆ ஹா ஹா சேரி சேரிம்மா ஓ செரி செரி ம் அதா மா சொன்னல தக்காளி சட்னி தா பண்ண
ஓ அதுவே ராத்திரிக்கி டிஃபின் செய்றன் சொன்னீங்கள நா வந்து இன்னக்கி வந்து அவ்ளவா சமைக்கல எங்க மாமியாரு சமச்சாங்க நா வந்து எனக்கு வந்து மேல நாங்க வந்து மெட்ராஸ்ல இருக்குறோமா எப் போமே வந்து மேலதா நாம இருக்குறோ அதுக் மேல இன்னு மொட்ட மாடி இருக்கா அது மேல போய் துணி காய போட்டு வந்து மூணு தடவ ஏறி எறங்கி ஏறி எறங்கி வந்துட்டேனா அனால எனக் கப்றோ ரொம்ப டயட்டா இந்துச்சு
ஆ அப்ப கொழந்த வேற ஒம்போது மாசோன் சொல்றீங்க து அத்தன வாட்டி அவ்ளோ ஸ்ட்ரெயின் ஏ எடுக்குறீங்க
என்ன பண்றது அதுவு சீ செக்ஷன் நா
ஆ ஆ அதா அது அது இப்ப தெரியாதுமா ஆனா எனக்கெலா இப்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்ப ரெஸ்ட் எடு இருந்துருந்தா
போய் வந்து இல்ல இப்பவே எனக்கு வலி அதுவு துணி எட்த்துன் போனே என்ன பண்றது ரொம்ப கஷ்டமாருக்கு என்ன பண்றது அம்மா வீடு மாரி இருக்குமா மாமியார் வீடு ஆ அந்த வலி எல்லா நம்மளுக்கு மட்டு தா தெரியு தோழி ஏ தெரியுமா இந்த வலியெல்லா நம்மளுக்கு மட்டுந்தா தெரியு அது வந்து யாருக்குமே தெரியாது அந்த நம்ம கொஞ்ச நேரா ஒக்காந்தாலு அவுங்களுக்கு வந்து அதிக நேரோ ஒக்காந்த மாரி தா இருக்கூ
ஆமா ஆமா அப்டிதா இருக்கூ ஆனா நம் நம்பளோட ஹெல்த்து நம்மதா பாத்துக்ணுமா அப்பவு நம்ப து அப்பவு‌ எனக்கு சொன்னாங்க நா வந்து இல்லயே எனக்கு அந்த மாரி எது எனக்கு சீ ரெண்டாது சீ செக்ஷன் தா நட்ந்துது
ம்
மொதல் கொழந்த வந்து நார்மல் தா ஆனது ரெண்டாவது தா சீ செக்ஷன் ஆனதா அ ஐயோ எனக்கு எதுவு இல்ல எல்லாரு சொல்லுவாங்க சீ செக் னாச்சுன்னா இடுப்பு வலி கண்டிப்பா வரு அப்புடின்ட்டு ம் ஆனா இப்ப ஒரு இருவது வருஷத்துக்கப்றமா எனக்கு ஃபுல்லா பெயின் வருதுமா அதுக்காண்டிதா சொல்றே நானு எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுங்க அப்டின்ட்டு
தோழி ரெஸ்ட்டே எடுக்கிறதுக்கே அம்மா வீட்டுக்கு போணு அம்மா வீட்டுக்கூட போவே முடில அதெல்லா நம்ம தனியா இருக்கிறோல அப்போதா ரெஸ்ட் எடுக்க முடியு நம்ம இந்த மாரி கூட்டு குடும்பத்துல இருந்தா கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கவே முடியாது ம் ஏ கஷ்டோ என்னன் உங்களுக்கு தெரியு நம்ம மாமியார் எல்லா என் என்ன புள்ள பெக்குறதுல்லா ஒரு இதுவா இப்டி போயி இப்டி பெத்துன்னு வந்துணூ அப்டின் சொல்றாங்க நம்மளுக்கூ ஆச தா எந்திரிச் சி அப்டி போய் அப்டி பெத்துனு நமளுக்கு என்ன தோணுச்சி சி செக்க்ஷனா தோணவேயில்ல சீ செக்க்ஷனு டக்குன்னு சீ செக்க்ஷன் சொல்லிட்டாங்க அதெல்லா ஒன்னு இது என்ன பண்றது அதெல்லா நே உங்ககிட்ட சொல்ற சொல்ற எனக்கு இப்பதா ரொம்ப இதுவா இருக்கு
ஐயோ கஷ்டப் படாதீங்கம்மா இப்ப எனக்கு வந்து என்ன பாத்தீங்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வலியே தெரியாது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டைம் வந்து நம்மளுக்கு வலி தெரியாதுல எப்டி வரு என்னன்ட்டு அதுனால எனக்கு லைட்டா வலி இந்தாலு செரி இருக்கட்டு எனக்கு இன்னு அவுங்க குடுத்துருக் குற டேட்டுக்கு இருவது நாள் இருக்கு இது அந்த வலி கிடையாது கொஞ்சோ தாரோ தாங்கிக்லா அப்டின் இருந்து ட்டனா கரெக்டா இன்ன முடியாத் த நேரத்துல தா நா ஹாஸ்பிட்லுக்கு போனே ஒரு மநேரத்துலயே கொழந்த பொறந்துருச்சு
ம்
ஆனா ரெண்டாவ்து வந்து அந்த வலி நம்மளுக்கு தெரிஞ்சது அவுங்க குடுத்த டேட்ட விட ரெண்ட் நாள் அதிகமாயிட்ருந்தது அ ஆமா நா அதுக்கு வந்து பயந்துட்டு நா போயி அட்மிட் ஆனே ஒடனே அவுங்க என்ன பண்ணாங்க பேபி வர்றதுக்கு இன்னு கொஞ்சோ நேரோ இருக்குன் அவுங்களுக்கு தெரியுல டாக்டர்ஸ் கு அவுங்க என்ன பண்ணாங்க எனக்கு வந்து சி செக்க்ஷன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அதெல்லா பண்ணி விட்டாங்க நா இன்ஜெக்ஷன் போட் டுட்டாங்க முதல் பேபிக்கு நா போகும் போது இன்ஜெக்ஷனே கெடையாது எதுவுமே பண்ணல ரெண்டாவது பேபிக்கு நா போமொது ஹ இவ் போன ஒடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதுக்கப்றோமா நம்ம வயி த்து மேல எல்லாமே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க
உம்
ஆ மொதல் பேபிக்கு அந்த மாரி எதுவுமே பண்ணல்லமா எனக்கு ஏன் ரெண்டாவது தரவ பண்றாங்க நம்மளுக்கு கரெக்டா அது அறுக்குறாங்கு இல்லையா காந்தய எடு க்கணுன்ட்டு அங்க வந்து ஷேவ் பண்ணாங்க நா அப்பயே புரிஞ்சுக்கிட்டே ஓ டாக்டர் வந்து ஏதோ பண்றாங்க அப்புடின்னு அந்த நம்மளுக்கு கொந்த வர அந்த இதே ஓபன் ஆகாத மாதிரி பெயின் வந்தாலு சிம்
இந்த மாரி சி ஷெக்சன்னு
ஆ அ எனக்கு நார்மல் ஆகு தா சொல்லிட்டே இருந்தாங்க நார்மல் ஆகு சொல்டறத விட அவுங்க என்ன தெரியுமா பண்ணாங் க ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க காந்தைளு திரும்பவே இல்ல தலகிழாவே இருக்கு அப்டின்னு சொன்னாங்க கால் மொதல தெரியுது அப்டின்ட்டு அடுத்த வாரமே ஸ்கேன் போம்போது ஆ கொழந்த திரும்பிடுச்சு அப்டின்னு சொல்ட்டாங்க அதுக்கப்பறமா என்ன பண்ணாங்க கொந்த பொறந்ததுக்கு அப்றோமா சி செக்க்ஷன்ல பண்ணிட்டதுக்கு அப் பறமா என்ன சொல்றாங்க கான்டந்த வந்து ஆ மால போட்டுருக்கு அதனால தா டெலிவரி முடியுல உனக் கு அப்டின்ட்டாங்க நார்மல் ஆகல அப்டின்னு ஆனா கான்ந்த வந்து மால போட்டுட்டு பொறந்தா அந்த கழுத்துல வந்து அந்த மார்க்கு தெரியுமா மால போட்டிருக்கோ இல்லையா அ அது அந்த மார்க்கு தெரியும் அந்த மார்க் எதுவுமே கெடையாது எ பையே கழுத்துல ஆ பணத்துக்காண்டி பண்றாங்கம்மா அவ்ளோதா இப்ப நார்மல் டெலி நார்மல் டெலிவரி அப்படின்னு பாக்கும்போது எனக்கு பெரிய பைய பொறந்தப்போ ஏ ஹாஸ்பிட்டல் பில் எவ்ளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு
ஆ
நார்மல் டெலிவரிக்கு அதே ரெண்டு வருஷோ கழிச்சு என் சின்ன பைய பொறந்தா அவனுக்கு இருவத்தஞ்சா ஆயிரோ சி செக்சனுக்கு
சி செக்சனுக்கு இருப்பத்தஞ்சா ஆயிர ரூபா அதுவு கவர்மெண்ட்டா பிரைவேட்டா
பிரைவேட் தா மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஃப்ரீயா தா பண்ணுவாங்க
ஆமா ஆமா ஃப்ரீ இல்ல இப்போல்லா சி செக்சனுக்கு ஒரு லட்சோ நார்மல் டெலிவரிக்கு அம்பதாயிர ரூபா வாங்குறாங்களே
அம்மாவன நா வந்து ரெண்டாயிரத்தி மூணு என் பைய பெரிய பைய ஆமா என் பெரிய பைய ரெண்டாயிரத்தி மூணு சின்ன பைய ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப அந்த காஸ்ட்டு அப்ப
உம் அதா எ அதா இப்போ நெறைய பேர் வந்து சி செக்க்ஷன் தா சொல்றாங்க ஏன்னா கால் பண்ற பாதி பேர்ல்ல நா கூட சி செக்க்ஷன் தா மா அவுங்க எனக்கு காதல் சொல்றாங்க ஏன்னா நா உப்புதா ஃபஸ்ட்டு அதனால எல்லாரு என்ன காத சொல்றாங்க விடு பரவா இல்ல இது கூட நல்லதுதா அப்டின்னு சொல்ற
இல்லமா நம்மளுக்கு ஆ இல்ல இல்ல தாங்குறது அது கொழந்த பொறக்குற வரலயு இருக்குமா அந்த பொறந்த ஒரே ஒரு நிமிஷத்துலயே நம்மளுக்கு அந்த பெயினே தெரியாது தெரியுமா நார்மல் நானு நார்மலு பட்டுட்ட சி சி செக்க்ஷனு பட்டுட்டன்ல அதுனால சொல்ற வலி இருந்தாலுமே நார்மல் டெலிவரி ஆன ஒடனே நம்மளுக்கு எந்த பெயின்னு தெரியாதுமா ஆனா சி செக்க்ஷன் பண்ணிட்டு நா பட்ட அவஸ்த நா அப் அப்புடி படுத்து ஒரு நாள் கழிச்சுதான நம்மளால எழுந்திரிக்கவே முடியுது நா என்னடா நா எழுந்துப்பேனா இல்லையா அப்புடின்ற ஒரு பயோ வந்துருச்சு எனக்கு
ஆஹ
அந்த மாரி நெறைய தோணு நம்மளுக்கு சி செக்க்ஷன விட அந்த வழி ஒரு மண் நேரோ தாங்கி க்லா இது வந்து ஒரு நாள் தாங்குறது ஒரு நாளைக்கு தா ஒ ஒரு மண் நேரோ தாங்கிட்டா சரியா போவு நறைய பேரு சும்மா அப்டி சொல்றாங்கனா அ முடிஞ்ச அளவுக்கு நறைய வாக் பண்ணணும்மா நா வந்து பெரிய பையனுக்கு ரெண்டு பையனுக்கு ரெண்டு பேருக்குமே நா ஃபுல்லா தா வாக் பண்ண ஆனா அவுங்க பண்ண தப் பு எனக்கு ரெண்டாவது சி செக்க்ஷனா முடிஞ்சிருச்சு ம் ம்
செரி தோழி நம்மளுக்கு நேரத்த கொடுத்த நேரோ முடிஞ் சு இவ்ளோ நேரோ உங்க கூட பேசுனது மிக்க மகிழ்ச்சி ம்
ஆ மகிழ்ச்சிமா நன்றிமா